போயிட்டு வந்தீங்களே என்ன ஆச்சு
டே அது போந்த பெரிய பிரச்சனை ஆயிருச்சுடா
என்ன குத்தாங்கலா இல்லயா
டேய் அது வுடுறா நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிங் நல்லா கல்யாணு போனு கரெக்ட்டா இந்த இது திருநகர் போய் டிரெயின்ல வெய்ட் பண்ணோன்டா
ஆ ட்ரெயின்ல போனாதா ஈசி
பாஸ்டிக்கு வெயிட் பண்ணிந்தோ
பாஸ்டுக்கா
ட்ரெயின்னு பாஸ்ட் ஸ்லோவா வந்து பாஸ்ட்டா போகுதா
எத்தன மணி பா கால்லியா
போய் கரெக்ட்டா ட்ரெயினுக்கெல்லா போயிட்டு டா அந்த ட்ரெயின் வந்து ரொம்போ ஃபுல்லா இந்து நா பக்கத் பின்னாடி ஒரு ட்ரெய்ன் வருதுனு நம்பி நின்டோ
ஆ அதுக்கப்பறோ ஒரு ஹவர் கயிச்சு வந்திருப்பா
அந்த ட்ரெய்னே வர்ல இதுவா ரொம்ப நாளாச்சு ஒரு பேசி ஃபாஸ்ட் விட்டுருக்கான் அது வந்து எப்டி லோக்கல்ல விட்டுருக்கான் ஃபாஸ்
ம் ம் அதாவது ட்ரெயின் என்ன டிலே வந்தா லோக்கல்ல விட்டா சிக்னல் போட்டு போட்டு போவான்
பாஸ்ட்ல வுட்டுக்தா பாஸ்ட்ல விட்டொன்ன கொஞ்சோ சல்லுனு போயிட்டு வாருவாங்கோ
ம் ம் போய் போட்டீங்ளா அட்மிஷனு ஆ
டேய் அங்க எவ்ளோ தெரிமா போட்டிருப்பான் டேய் சொல்றத கேளுடா எவ்ளோ தெரிமா போட்டிருந்தாங்க இத
ஓ ஏன் எல்லாருமே இன்னைக்குதா போணுமா என்ன
யூ ஜி, பி ஜி எல்லாமே இன்னைக்குதான்டா ரெண்டத்துமே இன்னைக்கு சொல்ட்டு இதானா
போயிட்டு அப்றோ எத்தன மணிக்கு வந்தீங்க
இப்பதா வந்தோ
இப்பதா வந்தீங்ளா ஃபிளிப்கார்டு போறனீங்களே
போய் கேட்டு வந்தோ அது சென்னா போடல அட்மிஷன் ஃபார்ம் மட்டு வாங்கிட்டு வந்ட்டோ
அந்த ஃபாமே வ நேர்லதா போய்வாங்கனுமா ஆன்லைன் ல வாங்கறக்கு ஆகாது
ஆன்லைன்ல வந்து ஆன்லைன்ல வந்து ரொம்ப எரர் காமிக்குது காமிக்மாட்டிகது
எல்லாருமே எம் பி ஏ போட்றீங்ளா
உம் எம் பி ஏ எம் எம் பி ஏ பச்சியா இல்ல எம் சி ஏ பச்சியா
ஏம் பி ஏ தா படிச்ச
எப்டி ஈசியாகுதா மேக்ஸ் இகுதா
நா பினான்ஸ் எத்த பினான்ஸே எடுக்லினாலு ஃபஸ்ட்டியர்ல மேக்ஸ் வரு
ம்
ஃபஸ்டியர்ல எப்டி டென்த் பச்சீங்க எல்லா கலந்து வராபொல
ம்கும்
செகண்டியர்தா நீ இன்னா கேக்கிறியோ அதுக்கேத்தாப்போல வரு
இப்ப நம்ம ஃபஸ்ட்டியர் வந்து காமனா எல்லாருமே ஒன்னா படிப்போ செகண்ட்டியர்‌தா கொஞ்ச மாவஞ்சி ஆ
ஆமா ஃபர்ஸ்டியர் காம்னா இருக்கு செகண்டியர்லந்து நீ இன்னா எட்த்து படிக்கிறியோ அதுக்கு ஏத்தாப் போல மாறு வாழையம் கொங்கு மணி நாட்டுக்கு வாழையம்
ஆனா ரொம்ப டஃப்பா டேய் ஆனா இவுங்து எப்டி தெம்மா மெட்ராஸ் யுனிவர்சிட்டிலந்து மெட்ராஸ் யுனிவர்சிட்டி பச்சனா சே ஏம் பேமண்டு
உம்
இதுவே நீ அட்டாமஸ்ல பச்சு மெட்ராஸ் யுனிவர்சிட்டி வந்தா ஒது ஐநூதுபா வந்து எஸ்டா கட்
இப்ப நீ அட்டானமசா வந்து வேல்டெக்
இது மெட்ராஸ்லதா இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி
ஆ மெட்ராஸ் யுனிவர்சிட்டி‌ என்தலா நா பச்சதுலா அட்டானமஸ்சு
அதனால முன்னூருவா பேமண்ட் பண்ணு அட்டாமஸ் அட்டாமஸ் பச்சா பேமண்ட்டு கம்மியாகுன்டா இப்ப யுனிவஸ் சித்திந்து அட்டாமஸ் வந்தாதா கொஞ்ச அதிகமாவாம இக்கு கொஞ்ச என்னா ஒரு நயன்ருபாய்க்குள்ள ஆகு அவுள்தா
காலேஜ் ரெகுலர் காலேஜூ போவாம இந்தா ஒது அஞ்சாயிர்பா வாய்ங்லா அஞ்சாயிர்பா கிட்ட
அஞ்சி ஆ
அ அஞ்சாயிரபாய் கிட்ட வாங்கிடுவானா ஏ ஃப்ரெண்டுக்கு அப்டிதா வாங்கலாமான்டா
எந்த பிரச்சனையு இல்ல ப்ரோ நா ரெகுலர்லியே பச்சு முஸ்ட என்னா ஒன்னு வேலதா கெடைக்கல தேடினுகிற
கெடைக்கு ப்ரோ
கெச்சிச்சுனா நல்லாருக்கு நானு எத்தன் நாள் தெரிமா தேடி நெர்ப்ஸ் நல்லா படிச்சு முடிஸ்ட்டு இப்ப வேலைக்குதா வெயிட்டிங்கு நீங்க மறுபடியு எம் பி ஏ எம் மி ஏ ல இன்னா பன்ன போறீங்க ஐடியா எதனாகுதா
பே பிஸ்னஸ்சு டேட்டாப் எதா பிஸ்னஸ்சு அந்த டேட்டா அனலைஸ்
இன்னா பச்ச பேச்சுலர்ஸ்சு
அ
பேச்சுல இன்னா பச்ச இப்ப பி சி ஏ வா கம்பியூட்டர் அப்ளிகேஷனா
கம்ப்பியூட்டர் தா
ம் ம் அப்ப ஐ டி படி எம் பி ஏ ல
எம் பி ஏ ல
ஐ டி அப்ப அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டில எல்லாப் போல ஆனா ஐ டி னு ஒன்னுருக்கு
ஆ அதுல லிஸ்டில்ல அதுலா அதுல லிஷ்டில்லா பாத்த எச்ஆர் ஏ அந்த எல்லாத்துக்கு
பினான்சு ஆப்ரேஷனு ஹச்ஆரு டேட்டா அனாலிஸ் பிசினஸ் அனாலிசிஸ் இது வந்துருக்கு
கு ஆமா
இது மட்டுந்தா மேக்சிமம் வரும் லாஜஸ்டிக் இருந்துதா
இல்ல பாக்கலா இருக்குன் நினைக்ற
லாஜஸ்டிக்னா வேர் ஹவுஸ்ல கொஞ்ச எட்டா வேல செய்றாப்ல அந்த சூப்பர்ரைசர் அந்த போஸ்டிங்கு
ம்
எச்னார்னா நார்மலா உனக்கு தெரியும்
எச்சானா என்ன பண்ணுவா உதுவாது உக்காராது என்ன பா பேர் சொல்லுப்பா எழுதுவாரு உள்ள போய் ஆம் சரிப்பானுவாரு அவு தா எச்சா இல்ல ஆளு ஆள் சேத்து ஒண்ண எச்சாதுன அவுள்தா
எச் ஆர் நாளே ஆல் சேத்துரத வேலையே ஐடி பச்சன்னா ஐடி பீல்ல போலா அது சிஸ்டம் பேஸ்ல வரும்
சிஸ்டம் பேஸ்ல வரும் ஆனா வந்து இரு பிஸ்னஷ் செக்டர் சொ அதுலயே கொஞ்ச பைத்தானி எல்லாமே வந்து
பிஸ் பிஸ்னஷ் அனாலிசிஸ்ல வராதுன் நினைக்ற
ஏ வருதுரா அவ்ளோ வரல எனக்கு ஒரளவுக்கு லைட்டா ம்கு நா பச்சல பிக் தியேட்டர்ல ஒரு சும்மா கொஞ்ச சொ இது வந்து ஒரு சப்ஜக்ட் டாப்பிக் அவ்ளோதா ஆமா கொஞ்ச பெர்சா வலிக்குதா எத்னு வந்து நீ என்ன பண்ண எம்பிஏல
பினான்ஸ் அன் மார்கெட்டிங் பினான்ஸ் அன் மார்க்கெ ரெண்டு எட்த்து படிக்கரா உங்கள்ல கூட ரெண்டு படிக்கலானு நினைக்கிற
எப்டின் தெர்ல
படிக்கராதா இருந்த இப்போ யோச்சு வச்சுகோ ஸ்பல்லசேஷன் நீ சொல்றத்தா
நாலுத்ல என்னா ரெண்டு படி ரெண்டு செலக்
அதா எங்க ஏ மேக்சிமம் எல்லாத்லியு ரெண்டு செலக்ட் பண்றப்பல தரு ரெண்டு இந்தா நீ என்னா வேண்மோ கு ரெண்டுமே மேஜராப்படி
உம் பாக்கலா அந்த ஐடி அந்தன்னாச்சு அதுவு ட்ரை பண்ணி பாக்கலா
என்ன பண்ற கையலக்குதா
ஆமா இப்பதா இந்த சும்மா சும்மாதா வந்த ஆத்ல தண்ணி எவ்ளோக்குது அதுலா பாத்துன் போலானு
ம் கேட்ரிங் வல்லியாப்பா
வேனுக் கல்யாண்டா
காலயே வாட்ரு பீரான்பாத்தியா டெக்கரேஷன்க்கு
ஹ்ம் ஆமா அவ டேய் டெக்ரேஷனுக்குட்டு போனா அவன இட்டு போமாட்றான்டா
நானே கேட்டன்டா நீ காசே தர்தேவல்லடா சும்மாகூட வரண்டா எப்டின் கத்துதாடான் கேட்ட
தெரிஞ்சுச்சு பையனுக்கு இவனு கத்துக்கதாய் அவனு தெரிஞ்ச்சு இவனு கத்துக்குவா இவனு தொழில் செஞ்சு முடியு போச்சுப்பாங்க செஞ்சு போச்சுப்பாய்ங்க இன்னைக்கு அனாலதா டேய் நீங்க அத ஆகலா
நா பெசாலா எதும் கேக்கல அந்த பலூன் போறாங்கள பலூன் அச்சு அது வெறிய சொல்லி தாடா வேனி அப்டின்ன ஒன்னும் கூப்ப
சொல்ட்டா சொல்லித் தரமாட்டா வாய்ப்பே அவே வாய்ப்பே இல்லனுவா
ஹும்
எ நா நம் பசங்னா சொல்லி தந்தா என்ன இத்லா சொல்லவே மாட்றா டா
சேரி முன் முடில உன்னு இந்த உன்னு எத்தன இக்குது உன்க்கு காலு
நான் வந்து டொண்டி டூ தா பண்ணிகே டொண்டி டூ தா பண்ணிக்கர்னே
இப்ப நானு நுப்பது பண்ணுமா
பண்ணு எவள் தூ வத்தோ அவ்ளோ தூவ பண்ணு
அஞ்சேவ் நாள்ரா நேத்தே நாலு தா‌ன்டா வந்துகுது
ம் கொஞ்சோஞ்சமா பண்ணு அவுள்தா
அல்லா டெய் ஒன்னுல்ல டெய்லி ரெண்ரெண்டு பண்லா ப்ரச்சினே இல்ல
உம்
இங்கே எங் வீட்ல வேற கத்தினுருகுகாங்க வேல வெட்டிவ் போவ்தே என்னா ஃபோன் பேசினுக்றனு நா வீட்ல சொன்னா காசு கேப்பாங்கன் சொல்ல
காத்தேஷு ஆனா செரியான கூட்டன்டா பா இன்னிக்கு போய் பாத்தோ அய்ட்டோ ஒர் பத்னொன்ற மணிக் பன்னெய் மணி போனோ பாத்தா ஒரு மணி இருக்கு ஒரு மணிக்கு போயிட்டு பாத்தோ பாத் அப்ப அங்கந்து கீயூ லைன் வகுது ஐம்பது பேர் கிட்ட நின்னுகுறாங்கோ நா கொஞ்ச நா பாத்தோ பத்து நிமிஷ வெளிய வந்து நின்னுகுனே பாத்தோ யார்னா வாய்ன்ட்டுதாங்ளா அப்டி இப்டினு அதுலா ஏதோ அதுலா தெர்ல சைடா உள்ள போய்ட்டு அ ஹா உள்ள போய்ட்டு சைட்ல நின்னு வாங்கிடோ
ம் ஹு
எவளோ வணா வாங்கலாமாடா அட்மிஷன் ஃபாமு
காசா அதுக்கு
ஒரு ஒரு அட்மிஷன் வந்து ஐநூத்தி தொண்ணூறுபா பீஜிக்குனா பீஜிசுக்குனா அது ஏ எப்யாது யூஜிக்குனா எர்நூத்தி எர்நூத்தி எழுவத்பா அவ்ளோதா போலக்குது
அதா இதுல பாதி ம்
யூஜிக்கு ரொம்ப கம்மிடாப்பா அட்மிஷன் ஃபீஸு
மெட்ராஸ் யூனிவஸ்டி நற்ய பேரு படிப்பாய்ங் கரஸ்க்கு வந்து நல்ல ரே
எவ்ளோ கட்னுதான டே ரெண்டுமே ஒப்பான்டுதான்டா யூஜியு சேர் பீஜியு சேர் ரெண்டுமே ஆகுமெண்ட்
அதா‌ன்டா ரெகுல ரெகுலர் ஜாயிண்டுக்கா கரஸ்க்கு வந்திந்தாங்களான் கேக்குற
அதுல்லா தெர்ல தலைவா அட்மிஷனே இப்ப தா ஓபன் பண்றாங்க
ம் ஹு
பண்ற மாயி கொஞ்ச இ ங்க டவசா அதியதாயவெச்சு தெட்லதால
ஒ
ம்
எங்க சை எங்க சைட்ல ஆத்துல தண்ணீ இருக்குது ப்ரோ
தண்ணீ இல்லாதக்கு நாங்க குட்டிங் குட்டிங்ல இது ப தேன தண்ணிருக்கு
இந்து சைட்ல அப்டியே நிக்கிது பேத் பெதிக்கி
அவ்ளோதா இத் மேட்டா வஷ்டான்டா யுபதாட்டொ அந்த டைமு கர்ட்டாக்குன்டா உன்னு நா தேவவொனு சொல்லு
அத்தான
அ
மழ வரும் அத்த இது பேட் கல்டிவேட் பண்லா
ஆமா உமா மேம் நெக்ஸ்ட்டு
ம்
அவங்க மைகள் வச்சினு வேலைக்கு போ சுத்தமா தோனாது
ம் இருட்டு இருட்டு ஒரு நாள் இட்டு ஒரு நாள் மழ வேற வந்துங்கின்னுருக்கு அப்புற
இப்பயே நான் மழ வந்துன்னுருக்குது
ம் எதாவது சூப்பர்வைசர் வேலை கூப்ட்டா கூட பரவால்ல போயிட்டு சும்மா பார்த்துட்டு இது வந்தர்லா
ச்சத்திப்பையல நீ தான் போய் கேக்கணும் பசங்க எல்லா வீட்டுல இருக்கிறீங்க எங்கனா போய் கேட்டீங்கன்னா சொல்ல போறானுங்க இந்த டாய் கம்பெனின்னு ஏதோ ஒண்ணு அத்லயும் ஆள் எத்துன்னுக்கிறாங்களா
ம்
நானே போய் கேட்டு வந்தே எதுவும் சொல்லல அவனுக
போயிட்டியா இன்டர்வியூ வா அட்டன் பண்டு வந்த
போய் ரெசிம வரையும் குடுத்துட்டு வந்தே
இன்ண்டர்வியூல கூப்லயா
ஆஹ் ந அது மாரி ரெண்டு மூணு கேள்வி கேட்டானுங்க
ம்
அதோட அவ்ளோதா
ன்ன கேள்வி கேட்டா சொல்லே
இன்டர்ன்ஷிப் இன்டன்ஷிப் எங்க பண்ணீங்க அது கேட் பண்ணிக அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ரோல் எடு கேக்குறீங்க அப்படின்னு கேட்டானுங்க அவள்தா வேற எதுவும்ல கேக்கல
மெயினா அதான் கேப்பாங்க இந்த கம்பெனில எல்லா கம்பெனில அதா கேட்பாங்க சரி நீங்க படிச்சது நீ படிச்சது ஒண்ணு எது அதுக்கே
ம்
நெக்ஸட் வேற எங்கன்னா வேலை செஞ்சுங்களா இல்ல அது அது ஒரு சைடுலனா அவான் ஒன்னும் டவுன் ஆகும்
ஹி ஹி
ரொம்ப இதா போகுண்டா கார்த்தி இவன் கிட்ட
ம்
எல்லாத்துக்கு எந்த கம்பெனி நான் போய நா அஞ்சு கம்பெனிஆறு கம்ப பத்து கம்பெனி கிட்ட போய்ருடும் பண்ணா
ம் ம்
என்ன பண்ண நெக்ஸ்ட்டு என்ன பண்ணீங்கத
இப்ப சொல்றது இப்பதான் முச்சு எத்தனை நாள் ஆகுது காலேஜ் முச்சு
மிச்சத வர்ஷம் எக அஆனச்சுதா
ஒரு வருஷ வேலக்கு போகத வீட்லயே இருக்கறே சூப்
அது செரி கார்த்தி சரி விடு காத்தி அதெல்லா ஆவது
குட்டிலாயீல்லி பையன் இப்பதானே முச்சான் குட்டி அவனே வேலைக்கு போயிடுவா நீ போ மாட்டே
என்னப்பா பண்னது வேலை செய்ய முடிய மாட்டேங்கது நம்ம வேலை வாங்க வேல குடுத்தா கூட பரவால்ல